ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ என்ன பண் றீங்க
உக்காந்துட்ருக்க நீங்க
நானு சும்மாதா படுத்துட்ட பாப்பா தொட்டில போட்டு ஆட்டி உட்ட தூங்குறாங்க குட்டிசு ஆ சாப் சாப்டாங்க சாப்புட்டுதா ஆட்டிட்டு நானும் சாப்டுட்டுக்கு வந்த நீங்க சாப்டீங்களா
ம் ம் சாப்ட என்னென்ன சாப்பாடெல்லா குடுப்பீங்க கொ பாப்பாக்கு
பாப்பாக்கு வந்துட்டு இப்போ ஒன்னே கால் வயிசு ஆகுது அப் அப்போ ஸ்டாடிங்கல வந்துட்டு செரலாக்கலா நா வெளிலதா செரலாக்கலா வாங்கிக்கலா குடுக்க மாட்ட நானே ரெடி பண்ணுவ அரிசி பாசிப்பருப் ப்பு அத ஊற வெச்சு அத தனியா செர்லாக்கா பண்ணி குடுப்பே அப்புறோம் ஆ ராகி தனியா ஊற வெச்ச அத செர்லாக்கா பண்ணி குடுப்பே ராகினா எம் பொண்ணுக்கு ரொம்ப புடிக்கு அப் ப்பல்லா அப்புறோ என்ன பண்ண ஆரம்பிச் ச்சா கொஞ்சோ பெருசாயி வாளு நடக்க பத்து மாசத்துல நடந்துருச்சு இது ஏ எங்க பாப்பா பத்து மாசத்துல நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடக்க ஆம்பிச்சுதுல இருந்து சாப் சாப்புறதே இல்ல அது ஃபீட் பண்ணிட்ருக் கலா இன்னு நிப்பாட்டல
ம் நானு இப்பதா கொழந்தைக்கு பாலு நிறுத்தி ஒரு நாலு நாள் ஆகுது
அப்டியா ரொம்ப கஷ்டமா இருக்கும் மே அப்டின்னா பரவால்லையே மறந்துட்டாங்களே ஐயையோ இவளெல்லா மறக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம்
நானு அப்டிதா அப்டிதா நெனைப்ப ஃபஸ்ட்டு பகல்ல கூ குடுக்க மற பகல்ல வந்து மறந்துட்டா ஒரு கொஞ்ச நாள் நிப்பாட்டிட்ட சாப்பாடு இதெல்லா சாப்புறாங்க இல்லையா ஆ கொஞ்சோ புட்டி பாலு அப் அப்போ குடுக்க ஆரம்மிச்ச க்க ஆரம்மிச்சுட்டா சாப்புட ஆரம்மிச்சுட்டான்ட்டு நா பகல்ல குடுக்காம பால் பத்தாது அதும் போக அதனால நைட்ல மட்டு குடுக் க்க ஆரமிச்ச நைட்ல கேட் ஒன் அவரு ஒன்னவருக்கு ஒன்னவருக்கு நம்பளுக்கு தூக்கமே இருக்காது சேரி மாறிச்சல்லான்ட்டு என்னப் பண்ண நா எங்க அத்த கிட்ட குடுத்துட் ட்டு இவன நீயே பாத்துக்கோ நைட்ல மட்டும் சொல்லி ட்டு ஒரு ரெண் நாளு கொஞ்சோ கஷ்டமா இருந்தது அல்றது இது பண்றத் இது நா லாக் பண்ணிப்ப ரூம்ல போயி
ஆ சேரி
அப்புறோ வந்து கதவெல்லா தட்
அதுதா வீட்ல யாரு இல்லன்னாதா ரொம்ப கஷ்டம் பரவா
நாம்ப இருந்தோம்லன்னா அவுங்களுக்கு அதே ஞாபகமாதா இருக்கும் நம்மள பாத்தா அதே ஞாபகோ நம்ம இல்லேன்னும் போது து வேற வலி இருக்காத் து இல்லியா ஃபஸ்ட்டு பொண்ணுக்குமே அப் அப்டிதா மறக்க வெச்ச ரெண்டாவது பையனுக்கு அது அ சில பேரு வேப்ப எல அதெல்லா வைக்க சொல்வாங்க நா அந்த மாரி எல்லா எது பண்ணல ஃபஸ்ட்டு பாப்பா ப்பாக்கு அங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட குடுத்துட்டு நா தனி சப்ரேட்டா இருந்துட்ட ஓ அவ ஒரு நாள் ரெண் நாள்ல அப்புறோ பழகிச்சுன்னா மறந்துருவாங்க
அதுதா அப்டிதா இப்ப ஃபஸ்ட்டு பொண்ணு எம் பொண்ணுக்கு வந்துட்டு ரெண்டுமே எனக் பொண்ணு தா ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்துட்டு மறக்கடிச்சுட்ட அப்போ அவ எங்க மாமி இருந்தாங்க எப்போமே அவங்கிட்டதா தூங்குவா இப்ப வர அப்ப மறக்கடிச்சதுதா இப்ப வர எங்க மாமியிட்டதா தூங்குவா அவங்களோடதா இருப்பா அவளுக்காவது வந்து ட்டு பால் டப்பால வந்து பால் குடுச்சா இவ எப்டின்னா பால் டப்பால பால் குடிக்க மாட்டா எதுமே பண்ண மாட்டா சாப்பாடு இப்ப சாப்புடுற இல்ல அவளுக்கா புடுச்சா எதாவது வெச்சோம்னா இப்போ ஏப்பிள் கட் பண்ணி வெச்சோம்னா அத சாப்புடுவா அப்டி சாப் சாப்பாடுன் ஒன்னு ஊட்னமுனா இட்லியோ அந்த சாப்பாடுன் தெரியிது சாப்புடாது பேர்ச்சம்பழோ சாப்புடுவாங்க அத குட்டி குட்டியா பிச் பிச்சு அப்டியே தட்ல வெச்சோம்னா அவுங்களா எடுத் சாப்டுவாங்க நம்ம எதுமே ஊட்டக் கூடாது அந்த மாரி சாப்பாடே சாப்புட மாட்டாங்க பாதாம் பருப்புஸ் சாப்டுவாங்க கொஞ்சோ ஒரு காஸ்லியாதா இந்த மேடம்ஸ் சாப்புடுவாங்க பாதம் பருப்பு இத் ப்பு அதே மாரி இந்த ஈரெல்லாஸ் சாப்டுவா அதெல்லா குட்டி குட்டியா பிச்சு இப்டி த ட்ல வச்சு அத சாப்புடுவா முட்ட சாப்புடுவா குட்டி குட்டியா பிச்சு வச்சா அப் டி அந்த ஐட்டம் மட்டுந்தா சாப் படறாளே தவிர்த்து சாப்பாடு சாப்ட மாட்றா அது இப்பதா சாப்படறா இப்பதா ஒரு நா லஞ்சு நாளாதா சாப்பட்றா அதுவு அதுவு ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பொண்ணுக்கு இப்ப கஷ் ந்து ஊட்றே அவளுக்கு ஊட்றதுனால அவ சாப்பட்றாளேன்ட்டு இவளுக்கு பிச்சு வ ச்சோம்னா இவ கைல எடுத்து சாப்ட்ருவா அந்த மாரி பண்றா ஆ அதுதா சாப்பாடு ஆனா சத்தான உணவுகள்தா பிள்ளைங்களுக் குடுக்கணுன் நெனைக்கிறோ எங்க ஆனா ஐயோ சாக்லேட் சாக்லேட் சாக்லேட் அதிகமா
ஆ நா ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு அப்பிடிதா தப்பு பண்ணிட்டதுனாலதா இன்னுமே கஷ்டப்பட்றே ன்னேட்டு ரெண்டாவதுக்கெல்லா பாத்து பாத்து செஞ்சே அவங்க சாக்லேட்டு் கேக்குங்களே குடுக்கக்கூடாது இனி
அப்பிடி பண்ண முடில சிஸ்டர் நம்ம அப்டி நெனை க்கிறோ இப்ப பெரிய பொண்ணு இன்னமுமே வீம்பு புடிச்சு க்கிட்டு அவங்க அத்தா வந்து சா க்லேட் வாங்கிட்டு வரணு அவங்க ஐயா சாக்லேட் வாங்கிட்டு வரணு அப்ப அவ சாப்பட்றதா பாத்தா இவ சண்ட போட்றா அவ ஐஸ்க்ரீம் சாப்ட்டா இவளுக்கு ஐஸ்க்ரீம் வேணு இவ வந்து இப்ப அவ என்ன சாப்பர்றாலோ அது வேணும்னு வந்து நிக்கிறா இவளுக்கு ஒன்னு குடுத்
அவளுக்கே அவளுக்கு யார் வாங்கி தராங்க நாம்ப பே
ப்பாங்க அவங்க ஐயா வாங்கி குடுப்பாங்க நம்ம சொல்றதல்லா கேக்க மாட்டாங்க என்னோட ஹஸ்
நா சொல்லிடுவே ஸ்ட்ரிட்டா இந்த மாரி இன்னைக்கு எங்க மாமியார் வந்து அ ப்டி சாக்லேட் லாலிபப்பு ஐஸ்கிரீம் வாங்கி குடு த்தாங்கன்னா பார் பசங்களுக்கு வந்து பூச்சி ஒக்காந்துச்சுனா சாப்ட மாட் டாங்க இது எவ்ளோ கஷ்டப்பட்ற அவுளு நீயே பாக்கற இல்ல சாப்பாடு ஊட்றதுக்கு நீ வாங்கி குடுத்துட்டே இருந்தேன்னா ம் உண்மல் நீயேதா அவளுக்கு சாப்பாடு ஊட்டணுன்ஸ் சொல்லி சிட்டா சொன்னா ஆ சொன்னதுக்கு அப் அப்புறமா அப்புறோ பண்ணிக்கிட்ட அப்புறமா வாங்கி தரதில்ல இப்ப நாம யா அவங்களுக்கே வாங்கி தரதும் போது சின்ன பசங்களுக்கு இவங்களுக்கு கெடைக்காதுல்ல
பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட் சாப்பாடே ஊட்றதில்ல விட்டுட்ட இப்ப இந்த பால நிப்பாட்னாதா அவங்க வந்து நீ சாப்
ம் இப்ப இவனுக்குஸ் பால் நிருத்துனதுக்கு அப்புறமாதா கொஞ் கொஞ்சோ பரவாயில்ல ஆ சாப்புடுறது
அதுதா ஆட்டோமேட்டிக்கா சாப்புட்டுருவாங்க சிஸ் சேர் என்ன வேற என்ன வழி என்ன குடுத்தாலு தின்னுதா ஆகணும் பசிக்குதுன்ற மாரி கொழந்தைங்க வந்துருவாங்க பால் குடிக்காதா வெச்சுனு இப்ப உங்க பைய வந்து அழுதா கூட பால குடுத்துருவீங்க எம் பொண்ணு பாலே குடிக்காது டப்பாலையே எதுமே குடிக்காது தண்ணிக்கூட டப் பால குடுக்கூடாது உங்களுக்கு பால் டப்பால இந்த மேடம் வேற வழி இல்லாம குடுச்சுருவாங்கன்று ஏ
ஆமா அது இருக்குறனால அது அதுமலேயே அவங்களுக்கு ஒரு ஞாபகோ நடக்க நடக்க இன்னு என்னமோ பால் ரொம்ப டேஸ்ட் ஆயிடுமா சொல்ல அப்டிதா சொல்லுவாங்க இப்போ மறக்க வெச்சதுக்கு அப்புறமா தா சாப்பாடு எல்லா அவனே சாப்புட ஆரம்மிச் ட்டா பால் புட்டி பால் காலைலயே எழு இதுதா குடுச்சுர்றா அப்புறோ ஒரு பதுனொரு மணிக்கு திரும்பவு தூங்குவா இல்லையா அப்போ ஒரு டைம் குடுத்துருவ திரும்ப சாயிந்துரோ ஒரு டைம்மா திரும்போ அதுக்கப்புறோ நைட்டு தூங்கும் மோது ஒரு டைம் குடு
ம் அப்புறோ இன்னு கொஞ்சோ பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கன்னா அப்புறோ சாப்பாடு நல்லாப்புட நல்லா ஆரம்பச்சுட்டாங்கன்னா காலைல ஒரு டைம் குடுத்தா போது நைட்டு படுக்கையில ஒரு டைம் குடுத்தா போது பாலு ஏன்னா பாலுமே அதிகோ குடுத்தம்னு வெச்சக்கோங்களே சாப்பாடு எறங்காதுன்னா டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா பாலு வந்து ரொம்ப மப் ப்பா இருந்துரு சாப்பாடு பசி எடுக்காது
மறந்தாங்க இல்லையா அதனால நா அதிகமா போ குடு ஆனா சாப்பாடு ஓகே தா ஓரளவுக்கு நல்லா இட்லினா ரெண்டு சாப்புட்டுப்பாங் அ அவங்களே பிச்சு போட்டுட்டா அவன எடுத் தெத்து கொழம் தொட்டு சட்னி செஞ்சாலு அப்டி நல்லா கொஞ்சோ நம்மள மாரி சாப் ப்ட ஆரம்மிச்சுட்டா
பரவால்ல அதுதா பெட்ரு இந்த இது என்னோட பொண்ணு எல்லா பெரிய ஒண்ணுல்லா அம்மாடி எதுமே சாப்புட மாட்டா சட்னி வெக்க கூடாது சாம்பார் வெக்க கூடாது வெறு இட்லினா கூட சாப்புடுவா வெறு சோறு ஊட்டணு நெய்யு சோத்துல நெய் வேணா ஊத்தி ஊட்டலா வேற எதாவது கொழம்பு லேசாப் போட்ட கூட என்ன கலர் மாறிட் ச்சுன் கேப்
ம் ஆனா இவனுக்கு எதாச்சு ஒரு வெஜிடேபுள்ஸ் போட்டுட்டா ரைஸ்ல ஆ சாப்டுடுவா அழகா இன்னைக்கு கேரட்டு பீட்ரூட் ரெண்டுமே சேத் பண்ணி குடுத்தா சாப் முட்ட அது மாரி முட்ட எல்லா தினமு ம் முட்ட சாப்டுப்பா அப்டியே பழகி
இது கரெக்ட்டுதா இப்ப என்னோட பெரிய ஆமா ஆமா இப்ப பெரிய பொண்ணு எம் பொண்ணு அப்டிதா எதுமே சாப்புட மாட்டா இப்ப ஸ்கூல் நா இங்க பக்கத்துல இருக்க பால்வாடிக்கு தா அனுப்புன எல் கேஜி யு கே ஜினு இப்பதா அட்மிஷன் போட்டு நடக் அதுலா அங்க போயிட்டு தாஸ் ப்டுறதுக்கா அனுப்புனோம் மிஸ் மிஸ் கிட்டியே சொல்லி அனுப்புவ பாப்பா வந்து சாப்புட்டா போது அப்டின் அப்ப அங்க சாப்புட ஆரம்பிச்சாங்க அவங்க முட்ட அதுல இருந்து இப்ப டெய்லி முட் முட்ட இல்லனா என்னய கேட்ருவா எதுக்கு நீ முட்ட அவிக்கல அம்மா எனக்கு முட் முட்ட வேணுன் நிப்பா அப்பவே அது அவுச்ச முட்டதா ஒடனே வுச்சு குடுக்கணு அடி பத்து நிம்ஷோ இருடி அப்டின்னா பொறுக்க மாட்டா அவிச்ச முட்டதா சாப்புடுவா அவ
ம் அப்டிதா இருக்கனு அ அந்த முட்டதா அவங்களுக்கு கொடுப்ப இல்லன்னா சேரி ஒரு நாளைக் த்து வறுத்து குடுத்துருவ வெறு
ம்
வெங்காய் வெங்
ம் அதேதா அதுதா அயோ ஒவ்வொரு நேரம் சாப்பாடு காலையில அதுதா காலையில ம் ம் இப்ப காலையில ஊ த்தன அதே கொழம்பு நைட்டு நைட்டுக்கு எ பொண்ணு சாப்பாடு தா சாப்பிடுவா மேக்ஸி ம்மம் இட்லி தோசலா விரும்ப மாட்டாள் அவளுக் சாத தா புடிக்கு எனக்கு அப்டிதா புடிக்கு என்னை மாரி பொண்ணு மேக்சிம சாத இருந்தா பெட் ட்ருருப்பன் எனக்கு இட்லி தோச எல்லா சாப்ப்டா புடிக்காது அவ்வளவா
எனக்கு சாதோன ஓகே ஆனா எங்க வீட்லயே அவுங்க வீ வீட்டு அவுங்க அத்த எங்க அத் த்த அவுங்க பசங்க எல்லாருமே தோச இட்லி காலைலன்ன காலையில சோறு வக்க கூடாது நைட்டு சோறு வக்க கூடாது உஸ் சோறே வச்சின் நம்மளுக்கு சோர் சாப்பிட்டத வயிறே ஃபுல்
எனக்குலா எங்க வீட்டுலா நாங்க எங்க அம்மா வீட் வீட்டுலலா வந்துட்டு ஸ்கூல் போகையில இருந்து காலையில சாத வச்சுருவாங்க காலையிலே சூடா சாதத்த சாப் விட்டுட்டு மதியத்துக்கு ஸ் சாத கொண்டு போவோ ஈவினிங் வரை இல்லைங் அம்மா
ஆமா சேம் உங்கள மாதிரிதா நாங்களு இருந்திருக்கிறோ ஆனா இங்க வந்ததுக்கு அப்பறமாதா காலையிலே டிஃபன் தா இருக்கணு ம் வேற சோர் காலையில சோர் பண்ணிட்டாலே காலையில சோர் செஞ்சிருக்கறே அப்டின் ஒரு
ஏ அதுதா இப்ப எங்க அம்மா வீட்டுலல்லா அங்க வந்து எப் எப்பயாது மாவாட்டுவாங்க அதிகல்லா தோச என்னைக்காது ஒரு நாள் தோச இட்லி அப்டி இருந்துச்சு இங்க வந்ததுல இந்து ஓ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்க மாவாட்டி இப்டி இருக்கொண்டக் கிட்ட இரு காலியாகிட்ட இருக்கு ஏன்னா தோச இட்லி தோச இட்லி
பசங்களு அதே மாரி தோசைக்குலைன்னா நல்லா சாப்பிட்டுக்கறாங்க இவங்க அவல்லா அவங்க என்ன சேர்ந்தவங்க பிள்ள இருக்கு
அது பழகிறாங்கல்ல பா
ஆ சோறனா கொஞ்ச கஷ்டமா இருக்கு எ பெரிய பொண்ணுக்கு இது தோஸ் ஆ பூரி வேணுமா சப்பாத் தி இந்த மாரிதா மேகி சேமியா இந்த மாரிஸ் சாப்டுக்குறா நூடுல்ஸ்சு இந்த சோறு குழம்ப தா புடிக்கறது இல்ல ஆஹா பையே அப்படி கடையாது பையே வந்து அவனுக்கு பசி எடுத்துச்சுன்னா ஏதாவது ஒன்னு குடுத்துர்ரே இல்லனா அவளதா வீடே ரெண்டு பண்ணிட்றா அலந்தலந்து
பழங்கள் லா எதுமே சாப்பிடாதுங்க இப்பதா பழங்கள் இப்ப அதாவது இப்பதா எ பெரிய பொன்னு எப்ப இப்ப இப்ப சா சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்துதா சின்னவளு ஓகே பெரிய பொண்ணிப்பதா ரொம்ப கசுப்பியம் பொன்னு எதுவுே சாப்பிட மாட்டா இப்பதா ஈரல் இப்பதா ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஓகேதுமா புடிச்சிருக்குதுங்க டாங்க இப்பதா சாப்பிடவே ஆரம்பிக்கிறா சாப்பாடே இப்பதா குழம்புலா ஊத்தி நல்லா ஊட்டி அந்த மாரி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோ சோ அவ சாப்பிடவு அவ சாப்பிட்றா ஒவ்வொண்ணு இல்லைனா சுத்தமா அதுவு கடையாது சத்தான உணவுகள்லா எங்க சாப்பிடுறாங்க இப்ப சொல்லுங்க செஞ்சு குடுத்தா கூட சாப்பிட மாட்டறாங்க எ பொண்ணுக் ஆனா இ இடியாப்போம்னா ரொம்ப பிடிக்கு எத்தன நாள் எத்தன நாள் மார்னிங்கே இடியாப்போ செஞ்சு குடுத்தா உங்களுக்கு தேங்காய பால் செஞ்சு குடுத்தா இடியாப்பம்னா மேடம் சாப்பிடுவாங்க எனக்கு சப்பாத்தி பூரி சப்பாத்தி பூரில்லா எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆனா எங்க வீட்டுல இங்கே வந்துட்டு சப்பாத்தி பல்லு கடிக்கு ல மாமி ஏ அவங்களுக்குல்லா புடிக்காது அவங்களளா அது சாப்பிட முடியல அப்படின்னுுவாங்க அதனால செய்யறதுல்ல என்னைக்காவது ஒரு நாள் மந்த்லி ஒன்ஸு
உ
அந்த மாரிதா செய்றது இன்னைக்கு என்ன சாப்பாடு உங்க வீட்ல
இன்னைக்கு பருப்பு கொழம்பு சாதோ எங்க வீட்டுல பருப்பு கொழம்புனாதா அவங்களுக்கு புடிக்கு இருக்கறத வேற எந்த கொழம்பு பிடிக்காது
உ இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட்கலா லீவு மாமனார் எல்லாருமே இன்னைக்கு வீட்டுல இருக்கனால எங்க வீட்டுல சிக்கன் அதுவு நேத்து வச்ச சாம்பார் இருந்துச் சே ஆ அதோட சரி ஓகே எ சிக்கன மட்டு கிரேவி மாரி வக்க சொன்னாங்க ஆ ஓகே இரு நா கூப்பிறே உ